ஆ ஹலோ
அப்டிங் கேக்குது எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கோ நல்லா இருக்கோ வேலக்கி போரிங்க ஆ
உங்க நேம் என்ன
எல் நதா
ரேனுகா வா
லதா லதா
பிரேமலதாவா
ஆமா ஆமா
அப்போ அதுல ரேணுகாண்ட்டு போட்ருந்துச்சு
அப்டி வந்துச்சா செரி செரி அப்றோ
அப்றோ என்ன நீங்க என்ன பண்ணிட் இருக்கீங்க
ஆ நானா நா ஹவுஸ் ஒய்ஸ்தா வேலைக் போய்ட்ருந்தே இப்ப ஹவுஸ் ஒய்ஃப்பு
ஓகே ஒகே
ஆ
எப்டி போது வீட்ல நா இப்ப தா பிடெக் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்க
அப்டியா சூப்பர் சூப்பரு ம் எங்க எதுல ரொம்ப இன்ட்ரெ
அம்மாடிது ஆர்ட்டிபிஷியல் இன்ஜினியரிங் பிடிஸ் டிபார்ட்மெண்ட்
ம்
அதுலதா இப்போ படிச்சுட்டே இருக்க பைனல் இயர் இப்ப தா எல்லா கம்பெனிலருந்து இன்டர்வியூ வந்துட்டு இருக்காங்க அட்டென் பண்ணிக்கிட்டே இருக்க
ம் ஹு ஹ இப்போ டெண்டனம்னா எவ்ளோ சாலரி கெடைக்கு ஸ்டார்டிங்லயே
ஸ்டார்டிங்ல ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி
அது ஓகேதா
ஆமா ஸ்டார்ட்டிங் ஐடி அந்த மாரிதா அதுக்கப்றதா உள்ள போனக்கப்ற நம்ம
ஆ ஆமா ஆமா இது போய்ட்டு படிக்கணு முன்ன முன்ன படிக்கதுக்கு படிப்பிருக்கா
ம் ஆமா இருக்கு
சரி சரி நல்லா படிங்க படிச்சாதா இந்த லைஃப் இந்த லைஃப்ல செட் பண்ண முடியு
ஆமா
ம் வீட்ல யார் யார் இருக்குறீங்க
வீட்ல தங்கச்சி நா அப்பா நாலு பேர் மொத்த
ஓகே அம்மா
அம்மா வீட்ல இருக்காங்க அம்மா அப்பா ஊர்ல தங்கச்சி ஊர்ல படிக்கா நா மட்டு சென்னைல படிக்க
தங்கச்சி என்ன படிக்கிறாங்க
தங்கச்சி ஃபர்ஸ்ட் இயர்
சரி சூப்பர் சூப்பர் ஆ பொம்பள பொண்ண படிக்க வைங்க ம்
கண்டிப்பா அவள பிரிச்சு எடுத்துருவாங்க ஆமா ஆ மா புண்ணியவா எங்க ஹாஸ்டல்லா ஃபுட்டுல்லா ரொம்பல்லா எதிர்பாக்க முடியாது கெடைக்கிறத சாப்ட்டு டி இருக்கிறாய்ங்க
அப்டியா ஏ அந்த ஃபுட்டு நல்லாருக்காதா ஹாஸ்டல்ல
ம் அ ஹ ஃபுட்டுல்லா நல்லாருக்காது ஆமா ஃபுட்டு கொஞ்சோ சுமார் தா ரொம்பவே சுமாராதா இருக்கு
ஆ ஹ ஹ
இன்னைக்கு நைட் வேணா நல்லாருக்குங்க ஏன்னா இன்னைக்கு நைட் வந்து நான்வெஜ்ஜு போடுறாங்க அதனால இன்னைக்கு நைட்டு நல்லாருக்கு
என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு நான்வெஜ் சிக்கனா
ஆ சிக்கன் கிரேவி மாரி வெச்சு இன்னைக்கு உண்டு
அ சிக்கன் கிரேவி என்ன தொ சாப்பாடா தோசையா இந்த மாரியா
ஆமா அது செவ்வாக்கெழம நான்வெஜ் உண்டு செவ்வாகெழம புரோட்டா வெச்சு சிக்கன் கிரேவி
அ
ஆ நார்மல் டே இன்னைக்கு வியாழ கெழமனால இன்னைக்கு இட்லி வெச்சு சிக்கன் கிரேவி வந்து நம்ம சாத்த இரு க்கு சாத வேனா எடுத்துக்கிட்டு ஏன்னா நம்ம இத வெச்சு சாப்ட்டுக்கிடலா
ஆ ஓகே ஓகே ஆனா வீக்ல ட்வைஸ் வந்து நா நான்வஜ்
ஆ ஆஹா வீட்ல வீ்ட்ல வந்து நான்வெஜ்ஜே கெடையாது வீட்ல வந்து பண்ண மாட்டாங்க ஆ வீக்லி ஆ வீக்லி ஆமா வீக் வீக் த்ரைஸ் வந்து நான்வெஜ் போடுறுவாங்க அங்க ஹாஸ்டல்ல
ஆ அப்ப இதா ஜா ட்யுஸ் டே தேர்ஸ்ட்டே மண் சண்டேயா
ஆ ஆமா சு ஆ கரெக்ட் மண்டே வெனஸ் டே தேஸ்டே அ சண்டே சண்டே வந்து பிரியாணி மாரி
என்னங்க கொழப்புனக்குறீங்க மண் டியூஸ்டேன்னு இப்பதா சொன்னீங்க அதுக்குள்ள மண்டேன்றீங்க
யூஸ்டே டியூஸ்டே டியூஸ்டே சண்டே அதுக்கப்புறோ தேஸ்டே உண்டு அதுல டியூஸ்டே தேஸ்ட்டே வந்து சிக்கன் கிரேவி மாரி ஆ சண்டே வந்து சிக்கன் பிரியாணியா
சரி ஏதோ அது வந்து மூணு நாள் தா சாப்பாடு நல்லா இருக்கு அப்ப கால்ல என்ன
அந்த மூண் நாள் காலையில இன்னைக்கு வந்து பொங்கல் வடை
ம் அப்புற என்ன
அது கொஞ்ச சுமாரா இருக்கு பொங்கல் வட பொங்கல் ஒகே ஆனா அதுக்கு சைடிஷா இருக்குற சாம்பாரு அந்த இது சட்னி அதெல்லா கொஞ்ச ஸுமாரா இருக்கு
ம் மத்திய சாப்பாடுக்கு என்ன கொடுத்தாங்க
மத்திய இன்னைக்கு வந்து கீர கொழம்பு நீங்க நீங்க என்ன பண்ணிங்க காலையில ம
நா கால்ல காலி சாதோ செஞ்சே வெச்சு
ம்
ஆமா அப்டி செஞ்சு ந நல்லா இருந் சாப்பாடு ரெண்டு வேல கொஞ்ச அதிகமா செஞ்சுட்ட ரெண்டு வேலைக்கு வந்தது
ஆ
முட்டத்தொக்கு வெச்சு கய சாதொ செஞ்சு அதோட விட்டுட்டே
சேர் சேர் செரி
அதே இருந்துது மதியொ ஃபுல்லா சாப்ட்டாச்சு க்குதா ஏதாவது செய்யணு
செரி செரி செரி இப்ப நைட்டுக்கு வந்து இப்ப வேற பண்ணணுமா
நைட்டுக்கு ஏதா தோச வெச்சுட்டு தக்காளி தொக்கு ஏதாவது செய்யணு தோச தோச தோசதா செய்ய போறே
ஓ
ம் ம்
இனிமேதா அப்ப மாவெல்லா வாங்கியாச்சா இருக்கா மாவு
இருக்கு நா நா ஆட்டி போட்டுப்பேங்க மாவெல்லா கடலையில வாங்கறதில்ல ஆட்டிப்பே எங்க நாப்ப ஒரு அம்பது ரூபா குடுத்து ஒரு கிலோ வாங்குனா யாருக்குமே சத்தாது அதுனால நானே ஆட்
ஆமா அதுக்கு ஆமா மாவு இப்போ அம்பது ரூபாய்க்கு வாங்குனா ரெண்டு பேர் தா வயிறார சாப்டுற மாரி இருக்கு இப்போ
மூணு பேர் சாப்பிட்லான் வச்சிக்கங்க இருந்தாலு மாவு புளிக்குது ஒருவாட்டி நல்லா இருக்க மாட்டேன்து நா கடமா சாப்ட்டா செட்டாகல ம் அதனால வீட்ல அரச்சு ஒ ரெண் நா மூணு நாளுக்கு ஒரு ஒரு வாட்டி ஒரு கிலோ ஒரு கிலோ போட்டு அரச்சுக்குறது நானு
சேரி சேரி சேரி
ம் அரச்சா தா நல்லா ஆகுது மாவு ம் ம் அப்புறோ வீட்டுல வீட்டுலலா எப்டி என்ன பண்ணுவாங்க
வீட்ல அப்பா அம்மா எப்போது இந்த மாரி மாவு அரச்சி சாப்பிட்னா அம்மா வீட்ல மாவுல்லா அரச்சிருவாங்க
ம்
ஆமா அப்பா காலைல கொத்தனார் வேலைக்கு பேருவாங்க
ம் தங்க தங்கச்சி படிக்க போய்டு
தங்கச்சி படிக்க பேடுவா எங்க அம்மா வீட்ல இருப்பாங்க எ வீட்டு வேலய பாத் து மாவேது இல்ல சாப்பாடுக்கு தா அது
ஒரு ஆளுக்கு வேணுமே கரெக்டா இருக்குமே ஒரு ஆளு வீட்டு வேல செய்யர்த்துக்கு
ம் ஆமா ஆமா கரெக்டா வீட்டுல எல்லாத்துக்கு சாப்பாடு பண்ணி போட்டு ஏனா அவ காலைலே காலேஜுக்கு போய்ரா எங்க அப்பாவு காலைலே வேலைக்கு போறனால காலைலே நாலு மணிக்குலா எந்துச்சி சாப்பாடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க
ஆமா
அதுக்கப்றந் தா பண்ணிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க
வே பா தானா வில்லேஜ் ஊர் நாட்லல்லா கால்லே பத்து மணிக்குல்லா வேல முஞ்சு போய்டு அதுக்கு அப்புறோ வேலைய இருக்காது சும்மா உக்காந்துருக்க வேண்டியத்தா
அ ஆமா
இல்ல
ஆமா அப்டின்டு சொல்ல முடியாது அங்க கரெக்டா ஒன்பதரைக்கி அங்க வேல பாக்ற எடத்துல வேல ஆரம்பிக்குன்னா ஈவினிங் ஆறு இல்ல ஏழு மணிக்குதா அங்க வேல வந்து முடியு
யாருக்கு இல்ல வீட்ல இருக்ற பொம்பளைங்களுக்கு
ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா அது கரெக்ட்டு தா வீட்ல இருக்கவங்களுக்கு காலைல காலையில நாலு மணிக்கு எந்துச்சு அவங்களுக்கு சாப் சாப்பாடு பண்ணி அவங்களுக்கு அனுப்பியாச்சுன்னா அதுக்கப்புறோ நைட்டு ரொம்ப பாக்காண்டா அதுக்குல்ல நைட்டு என்ன சாப்பாடு எதனா பண்ணிட்டு ஊடைல ஃப்ரீயா இருக்க வேண்டியதான
அதுதாங்க கால்லே ஏழ்ந்துட்டு கொஞ்சத பாத்திரோ கழுவிட்டு சாப்ப ச செஞ்சிட்டு எல்லாரு வேலைக்கி ஆபீஸ் க்கி ஸ்கூலுக்கு காலேஜ்க்குனு அனுப்சுட்டு வீட்ல இருக்க பொம்பளைங்க இருக்கிற வீட்டு வேலலா முடிச்சுட்டு சாப்ட்டு அவங்க வ நைட் சாயங்கால ஒ ஒரு ல ரெஸ்ட் எடுத்துரு திருப்ப நைட் வேலை அப்டியே கன்டினியூ ஆய்டு திருப்ப சாயங்கால என்ன இருக்குண வேல அப்டியே கன்டினியூ ஆயிடு அப்டித்தான எல்லாரு பொம்பளைங்க இப்ப அப்டித்தா பண்றாங்களே அது எல்லா கொஞ்சோ வேலைக்கி போற பொம்பளைங்க தா கொஞ்சோ கஷ்டோ அவங்க வீட்லயு செய்ணு வெளிய ஓ இன்னு வரணு என்ன பன்றது அதுதா ம் கஷ்டமோ கொஞ்சோ இல்ல நெறையவே கஷ்டோ பாவோ அவங்களுக்கு அங்கேயு போய் செய்யணு பஸ்ச புடிச்சு ஓட்ணு வீட்லயு செய்ணு வந்து செய்ணு போம்போ செய்ணு அவங்கதா கொஞ்சோ பாவோ ம் அவங்க நெலம நெனச்சா தா கஷ்டமா இருக்கு நா அந்த கஷ்டத்த பட்ருக்க நானு அதுனால தா தெரியு எனக்கது
ஆ ஆ ஆ அது கரெக்ட் தா நம்ம வேலக்கி போம்போதே எல்லாத்தையு பாக்கணு பிள்ளைல இருந்து எல்லாத்த இங்கயு வேல டைமுக்கு போனு
அங்க வேல டைம்ல ஒரு அஞ்சு நிமிஷோ பத்து நிமிஷோ லேட் ஆச்சுன்னா ஆப் டே சாலரி புடிச்சுருவாங்க அங்கிருந்து வந்தன்னா சரியோ பொய்யோ அப்பா அப்டி இப்டி மழையோ மலையோ வெயிலோ புயலோ எதோ ஒண்ணு போய் சேந்துர்ணு ஆபீஸ்ல போய் விழுந்தரணு
ஆமா
விதி என்ன பண்றது ம்
ம் ம் கரெக்ட் தா அது ம் ம் உங்களுக்கு எத்தன பிள்ளெலு
எனக்கு ஒரே ஒரு பாப்பா
பாப்பா மட்டும் பாப்பா ஸ்கூல் போறளா வீட்டுலதா இருப்பாளா
ஆ ஸ்கூலுக்கு போறா
ஸ்கூலுக்கு போறாளா என்ன படிக்கா
செவன்த்
செகண்ட் ஸ்டேண்டடா
செவன்த் செவன்த்
செவன்த்ஸ்டாண்டடு டியூஷன்லா போலயா எங்க வீட்ல வச்சு தா படி
இல்ல இல்ல நல்லா படிக்கிறாங்க அவுங்க டியூஷன்லா தேவல்ல
ஓ அதனால வீட்டுல வச்சே
ஆமா ஆமா வச்சு படிச்சுக் வாங்க அவுங்க நீட்டா செவன்த் படிக்றாங்க அவுங்களே ரெண்டு பேர் ப்ப சொல்லிக்குடுக்குற மாரி படிப்பாங்க அதனால எனக்கு பிரச்சன கெடையாது அவுங்களே வந்து யாரது வந்தா கூட அவுங்களே வந்து சொல்லி் குடுப்பாங்க படிங்க அப்டி இருங்க இப்டி இருங்க என்ற சொல்ற அளவுக்கு தெறம இருக்குது அவங்கட்ட அதனால நானு டியூஷன் எல்லா வேண்டா ஆ நல்லா ப ஓ எதுவுமே சொல்ல வச்சிக்க மாட்டோ ஓமர்க் இ மர்க் எல்லா எழுதி விடுவா வந்ததுமே பெட் நல்லா போறா நல்லா நல்லா படிக்கிறா ஆவது ஆவளுக்கு வருஷ் வருஷத்துல அறுவதாயிரம் அம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயரம் ஆகுது அப்றம் என்னா
ஆ ஓ ஸ்கூல்பீஸ்ஸே அம்பத்தஞ்சு அறுவதாயிரம் வரு
ஆமா ஆமா மெட்ருக்குலேஷன் படிக்கிறாங்க இல்ல சி பி எஸ் சி இல்ல மெட்ருக்குலேஷன்
ஒ மெட்ரிகுலேஷனுகே அம்பதாயர அறுவதாயிர வருதா
ஆ வேன் ஃபீஸோட சேத்து அம்பதாயரூபா அறுவதாயரூபா வருது
ஓ செரி செரி செரி இப்ப சென்னைனா ஓ இவ்ளத்துக்கு ஆகுதுங்களா ஊர் சென்னைங்களா
எங்க இருந்தால படிப்புன்றது ஆ கவர்மெண்ட் ஸ்கூல் சேத்தம்ன்னா பிரச்சன கெடையாது பிரைவேட்ல சேத்தா கண்டிப்பா படிப்பு ஏத்த மாரி காஸ் கட்டி தானே ஆன்
ஆமா கண்டிப்பா காஸ் கட்டிதா பாப்பா சென்னையில எங்கதா படி கேளா
ஆ படிக்கிறாங்க அங்கதா படிக்கிறாங்க படிக்க நல்லா படிப்பு நல்லா இருக்கு ஆனா அவுங்களுக்கு பொதுவா இத பத்தி கவல கெடையாது டியூஷன் சேக்கணும் போனோ வருணோ ஒரு நாள் கூட நா வந்து நீ புக் எடுத்து படிமா சொல்றதே கெடையாது
அது ச சார்லா வந்து புக் எடுப்பாங்க ஹோமருக்கு முடிப்பாங்க மார்க் நல்லா எடுப்பாங்க
அவங்களே வருவாங்க ஸ்கை கால் மூஞ்சி கழுவாங்க கொஞ்ச நேரோ டி வி ஃபோனு ஏதா பாப்பாங்க ஆற ஆறரைக்கு முஞ்சு கழுவிட்டு உக்காந்துகுணு இதுக்கு ஹோமர்க் படிச்சிட்டு எல்லா எடுத்து பேகெல்லா போ புக்கல்லா எடுத்து வெச்சிட்டு ஒரு ஏழு ஏழரைல குள்ள ஃப்ரீய ஆயிடுவாங்க ஆயிட்டு திருப்பி டி வி முன்னாடி உக்காந்துருவாங்க அப்டியே சாப்புட்டோமா படுத்தோமா முடிஞ்சி போச்சி
ஆமா அடுத்தால காலைல எழுச்சி கெளம்பனோ
அதனால பிரச்சனை இல்ல அவள பத்தி எந்த யோசனையே இல்ல எப்டியே பச்சிட்டாலே போதும் அதுதா கடவுள் கிட்ட வேண்றே வேற ஒன்னும் இல்ல
கண்டிப்பா படிச்சிருவாங்க இன்னு மூணு வருஷத்துல அவங்களுக்கு ஆ ரொம்ப முக்கியமான கட்ட இருக்கு கார்ல ஸ்கூல்ல
அதுதா அது மாறி பாஸ் பண்டா ஆஹ எந்த கவலையே கெடையாதுங்க
ஆமா டென்து டோல்த்துல
ம் ம்
மார்க் எடுத்துட்டாங்கனா போது காலேஜ் நல்லா காலேஜ கெடைக்குமே
ஆமா
ஆனா இன்ஜினியரிங் வந்து இப்ப எடுக்க வேண்டா பாப்பா வந்து ஏதாவது
இல்ல இல்ல நா டீச்சர் இது எடுக்க சொல்லியிருக்கே பா
ஆமா ஏனா இல்ல நீங்க வந்து ரொம்ப கஷ்டமா உக்காந்து காம்பெடிஷலா நெறைய பேர் நம்மளுக்கு அதுனால போட்டியே இல்லாத எடத்துக்கு போய்ட்டு நம்ம பெசாட்ல படித்துட்டு வேல
சொல்லுங்க அப்பறோ வேற
வேற என்ன அவுங்க அஞ்சு வேலயிக்கு போயிட்டு வண்டாங்களா
ம் அவுரு இன்னு வரலங்க வருவார் வருவ கொஞ்சோ லேட்டா ஆவு ஏழு எட்டு மணி ஆவு வருத்துக்கு அவுரு
ஓ செரி செரி ஈவினிங் அப்ப ஆறு மணிக்கெல்லா உங்களுக்கு வேல முடிச்சுருமா
இல்லேங்க நா ஆறு மணிக்கெல்லா வேலை நா எட்டு மணிக்கு மேல ஸ்டார்ட்டே பண்ணுவே
ஓ ஓகே ஓகே அவங்களுக்கு
எல்லாருக்குமே எட்டு மணிக்கு மேலதா வேலா ஸார்ட் பண்ணுவே சு தேச ஊத்தி கொடுத்து நானு சாப்டு படுத்துருவே நீட்டா வேற என்ன வேறனா இவனுங்க வேலா டிபன் தானா ம்
கேக் ஆஹ கேக்குது இப்பத கே ஆஹ கேக்குது
செரிங்க உங்க கூட பேச ஆ ஹாப்பிங்க ஓகேங்க
ஓகேங்க ரொம்ப நன்றி ஹாப்பி ஓகேங்க ஹலோ
நீங்க இனிமே போய் பேசு ஆ கேக்குது
ஏங்க உங்க கிட்ட பேசது நன்றி கட் பண்ணுங்கனு சொன்னே நானு நீ பாட்ல பேசினே இருக்குறீங்களா கட் பண்ணுங்க செரி ஓகே நாளைக்கு பேசிக்கலா
ஓகேங்க அ
ம்
ஆ அது